ஆ அண்ணி கேக்குதா ஆ
கேக்குது என்ன பண்ற
ம் இந்தா இதா இருக்கோ மேங்கோ ஜூஸ் குடிச்சினு இருக்க மாம்பழ ஜூஸு ஜூஸ் குடிச்சினுக்கிதா ம் மாம்பழ ஜூஸ் போட்டாங்க
ம் ம்
அது குடிச்சுகிட்ருக்கா ம் ம் சாப்ட்டீங்ளா நீங்க
நமக்கு தோசயே ஊத் இல்லமா அந்த ராகி ராகி இல்ல உளுந்தங்களி கிண்டியிட்ருக்கே எங்குளுக்கு என்னமா
மாவு அரச்சி வெச்சிருப்பீங்ளா
ஆமா மாவரச்சி
அ
மாவரச்சிருக்கு இந்தா தட்க்குனு இன்னைக்கி நா எனக்கு அதுல்லாம தோச இட்லி புடிக்கா நல்லா சாப்டுவ இன்னிக்கி அலோ அதுனால கிண்டிட்டே இந்த அத்த மாமாவு சாப்புற்றே சொன்னாக
அ
அதுனால கூழு மிஞ்சிட்டா ராம்க்கு மட்டு தோச ஊத்திட்டு ஃபஸ் இல்லந்த இது மாதிரித களி மாரி கிண்டுவோம்ல
ஆமா ஆமா
அ அந்த களிதே
அ சேரி சே
ம் சாப்ட்டு போங்க ஒருவடியா அ அண்ணனுக்கு இந்தா பு வெள்ளப்பூண்டு வெங்காய கொழம்பு இருக்குல அது ரொம்போ புடிக்கு அவுங்குளுக்கு அத போட்டு இந்த ஒரு ஒரு முட்ட தோசைய போட்டு குடு த்தா அவுக சாப்டுவாக மதியானத்துக்கு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்துட்டாக
வாய்ன் வந்துட்டாங்களா ம் நீங்கதா செய்வீகளா அத்த செய்வாங்களா
எதுக் கத்துர சன்டேதா நா சமைப்பேமா மத்த நாள்னா நா சமப்பே சொல்லு
ம் அ என்னது நீ என்னமோ சொல்லிகிருந்திங்களே
இல்ல ஒரு சண்டேனா நா சமைப்பே மத்த நாள்னா அவுங்க சமைப்பாக
ஆ இல்லியே நான்வெஜ் எல்லாமே செய்வீங்களா ஆ ஆ ஆ
எல்லாமே ஓரளவு செய்வே நல்லா செய்வேன்லா சொல்ல மாட்டே தெரிஞ்சத செய்வே
ம்
ம்
ம்
என்னமோ சொல்லுதே
ஆமா யார் வர்றாங்கன்னு பாக்க போறாலா யாரும் இல்லமா வாமா ம்
ம் நீ களியெலா கிண்டுவீல
களியா
ம்
ஆ ஆ அது செய்வோ எங்க இங்க யாரு சாப்ட மாட்டாங்க
ஆ அதல்லா பழக்கோ இல்லையா
ஆஹ எதுவுமே சாப்ட மாட்டாங்க கூழ் வேணா இந்த மாரி பதினோரு மணி டைம்ல வேணா குடிப்பாங்க காலேல சாப்பாடே சாப்ட மாட்டாங்க
ஆ டேரக்டா கூழ்
ஆமா எதா கொஞ்சோ அப்டி சாப்ட்டா சாப்டுவாங்க
ம் ம்
ம் ம் அது காலேலல்லா சாப்ட மாட்டாரு இட்லி தோச
ம் ம்
அப்டிதா
இங்க கால்ல விக்கு ராம் ஸ்கூலுக்கிட்ட கூழு தயிரு எல்லாமே விக்கு ராகி கேப்ப எல்லாமே விப்பாங்கா ஆ போவேல ஆ ஒருவேள வீட்ல சாப்ட முல்ல ஆபீஸ் ஏழு மணிக்கின்றதுனால ஒருவேள போய் விட் டேன்னா முன்னாடி அண்ணே இல்லாதப்ப அறக்க பறக்க ஓடணு காலேல
ம் ம்
அந்த டைம்ல ஒண்ணு ஒண்ணு வாங்கி குடிச்சுக்கிறது
ம் ஏழு மணிக்கி போறதுன்னா கஷ்டந்தா கொஞ்சோ ஏழு மணிக்கில்லா
ஐயோ எரிச்சலா வரு
ம் அப்ப இவனுங்க எப்டி கெளம்பிருவானுங்களா
இல்ல இவே கெளப்பி விட்டுட்டுதா போவே மா ஏழ்ரைக்கு வீட்ட விட்டு கெளம்பேலயே குளிக்க வச்சி யூனிஃபார்ம் மாத்தி டிஃபன்ல்லா கட்டி வச்சிட்டு போயிருவே போயிட்டு திரும்ப எட்ரைக்கு வந்துட்டு ராமுவ கூட்டிட் டு போவே அதுக்குள்ள அஸ்வினையு குளிக்க வச்சி சாப்ட மட்டு வச்சிருவாக சமச்சிருவாங்க அவங்க மத்த என்ன கெளப்புறதுதானே
ஆமா
அவுங்க ரெண்டு பேரு
ரொம்ப சின்ன பிள்ளன்னா இவனுங்க அடம் புடிக்காம கெளம்பிருவானுங்களா
ம் இவுங்க ரெண்டு பேரு இல்லைன்னாதா நமக்கு ரொம்ப சிரமமே
ம் ஆமா ஆமா இப்டி ஓராளா எது செய்ய முடியாது
ஆமா அ அரக்பறக்க ஓடனு
ஆனா த அஸ்வின் வந்து மாமா கூடே செட்ல்லு மாமா கூடய இருந்துக்கிறான்ல நல்லா
அவங்க இருந்தா நம்ம தேவையே இல்ல அவனுக்கு
ஆமா
ம்
ஆ மாமா கூட நல்லா செட் ஆயிர்றா மாமா இல்லாம இருக்க மாட்றா
ம் பெறந்ததுலருந்தே இருந்துட்டால அவங்களோடயே
எ
அவரு வச்சு சமாளிச்சிருவாரு
ம்
க்கு அவருக்கு செட்டை ஆகா
எ ரெண்டு பேர் சண்ட போட்டுட்டே இருப்பாங்ளே
ஆமா பத்து நிமிஷோ ஒன்னா இருந்தாங்கனா பதினோராவது நிமிஷோ சண்ட வ ஆனா அச்ச ரெண்டு நாளைக்கு வெ ச்சுக்க சொன்னா கூட வச்சுக்குவாரு ரெண்டு பேரு அப்டியே மிங்கில் ஆயி முத்தம் குடுத்துட்டு கெடப்பாங்க
ஆமா ரெண்டு பேருதானே இருப்பாங்க எங்க பதில ரெண்டு பேராதா இருப்பாங்க
ஐயயோ ஏழாம் பொர்த்தோ
ஆ வேற ராமு வந்து அப்புற அத்த கூட செட்டா இருப்பானா
செட்ட அ ஆமா ஆமா ஆமா கொஞ்ச போய் வின்றதுனால எதாவது விளாடணு வெளியே போணு அங்க வரணு இங்க வரணுன் கூட்டிட்டு போ மாட்டே சொல்லுவே மெயின்டென் பண்ண முடியாது நா ஆ இவங்கோ கூட்டிட்டு போ சொல்லுவா வீட்டுல நீ கூட்டிட்டு போடா சேர்த்து விளையாடு ஆ ஆமா அது டிஜில பன்னா
அவனுக்கு வந்து அவ விளையாட்ணுன் நெனைக்கிறா தம்பி அவனையு பாத்துக்கிட்டா ஆ அவனையு பாத்துக்கிட்டு இவ வெளாடம் முடியாதுல்ல இப்ப அவனோட வயசுக்கு இவனு வந்துட்டானா பிரச்சனை இல்ல
த ஆமா
ம் ரெண்டு பேரு கொஞ்சோ இன்னு பெரிய பசங்களா வந்தாதா சரியா இருக்
ம் மெச்சூடு ஆ
ம் ஏ இவ சின்ன பையன்ல்ல அது துரு துருன்னு எடுப்பே செய்வே அத அவ அதட்ற மார்ருக்கு ம் ம்
எடுத்துட்டு வரே ம் அப்பையு கூலி சாப்பட வெயிட் பண்ணிட்ருக்காறா
ஆ
சாவ்த்திரி வீட்ல அடிக்கடி கின்றாலே கூலு
ஆமா அவங்க டெய்லி ச வார துல ஒரு தடவ அது மாரி செஞ்சிருவாங்க ஆம்மா
இந்த உளுந்தங்கலி
இன்னிக்கி ஆப்போ இன்னைக்கு ஆப்போமா
அஅ
ஆமா அவுங்கதா செஞ்சுகிட்டே இருப்பாங்க
ம்
ம்
நாங்க இப்பதா வை அத்தைக்கிருந்த கால்வலி ரொம்ப வந்துருச்சு மொழங்கல்ல
ஆ
அதனால சரி ஓகே இத சாப்ட்டா நல்லதுன்னோனே கொஞ்சோ கொஞ்சொ சேத் துக்குறோ டேஸ்ட்டாவு இருக்கு நல்லா
ஆமா வெல்லம் போட்டுதான செய
வெல்லம் போட்டு ஆமா ஏலக்கா போட்டு அரைச்சிட்டாச்சு என்ன கீர அதோட இந்த ஆஜை ரைஸ் செஞ்சி குடுத்தே சாப்டுகிட்டு இருக்காக ராம்கு தோச சுட்டு குடுத்தே இன்னு அண்ணே வந்தா அண்ணனுக்கு மட்டு தோச ஊத்தணு
வா இதா வா உக்கார் வா அது தோடைக்கேதா வா அல்லது தொடக்க வேணங்கே வா உம்
வேற காலைலைக் இட்லி தோச தானா சப்பாத்திலா செய்ய மாட்டீங்களா அ
அதெல்லா நல்லா செய்வோ இது நைட்டு கூட மேக்சிமம்
ம்
நைட்டு மேக்சிமம் செய்வோ சப்பாத்தி போட்டு முட்ட தொக்கு மாரி வப்பே
அ
சப்பாத்தி ரெண்டு பேருமே நல்லா சாப்டுவாய்ங்க
ம் அவே சாப்டுவா சின்னவே
அஸ்வினு பாப்பாலா அ இந்த அஸ்வினுக்கு வந்து டை ஜஸன் ப்ராப்ளம் எப்டின்னா கொழந்த தானே
ஆமா ஆமா
இன்னு மெச்சூட் ஆவனு அவ நல்லா நடக்க படக்க வெள்ளாட இருந்தான்னா அவனுக்கு பீச்சிரு
ம் ம்
இவே வந்து சாப்பிடுவா சாப்ட்டு வந்து என்னம்மா பண்ணுவா ரூம்க்குள்ள எங்க அப்பாவோட உக்காந்து கத பேசிக்கிட்டு இருப்பா மத்த பிள்ளையல் மாரி கெடையாது இவே அதனால அவனுக்கு செமிக்க கொஞ்சோ லேட் ஆவு
ஆமா
சப்பாத்தி ஒண்ணு குடுப்பே ரெண்டு குடுப்பே த ராமு நாலு சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி சாப்பிடுவா
பரவால்ல சப்பாத்தினா புடிக்கு
ரோல் மாரி இந்த இது விக்கிறாய்ங்க பாரு சவர்மா
ஆமா அது மாரி ரோல் பண்ணி குடுத்துறுவீங்க
ச ரோல் பண்ணிக்கிட்டு இது பண்ணுவே
அ
ம்
ம்
நீ சாப்டிட்டியா சொன்ன கேப்லே
ஆ ஆமா நினாஸ் சாப்டுட்டேன் ம் ம் நீங்களு சாப் ட்ருங்க ஆ
ஆ இல்லம்மா இந்தா கூலுதே இது சொன்னல இது என்னது உளுந்தங்கழி இந்தா ஆரிக்கிட்டு இருக்கு கையில வச்சிக்கிட்டு தா உக்காந்துருக்கேன்
சேரி சேரி அ
மதியானத்துக்கு ஆட்டுக்கால் இனிமேதா சமைக்கணு
கொழம்பு வப்பீங்களா என்ன செய்வீங்க இதுல
சூப்பு
சூப்பா ஆ
சூப்பு வச்சா எல்லாரு நல்லா ஊதிக்குவாக
அ
பிள்ளைகளுக்கு சோத்துல போட்டு ஊட்டலாமே எது ஆல்லனா
ஆமா ம் ம்
ம் அம்மா என்ன பண்றா இப்ப வேலைக்கா போயிட்டு இருக்காக
என்ன அண்ணி கேக்கல
அம்மா வேலைக்கு போறாகளான்னு கேட்டேன்
அது போனு பெரியம்மா போறாங்க அம்மா போ போனான்றாங்க அப்புறோ எப்பயாதுதா போறேன் அப்பிடின்னாவ
ம்
ம் அவங்க கூப்பிடும் போது போவேன் அப்டின்னா அ
உங்க சேடாகு உள்ள பதிஞ்சரணும்
ம்
சொல்றீங்கலே நல்ல இடமா
சேரி பாருங்க நான் கூப்பிட்றேன் ம் ம் ம்